ம்
ஹலோ
ஹலோ
ஆ என்ன பண்றீங்க
நா வீட்ல சும்மாதாங்க இருக்க இப்பதா தூங்கலானு பாத்தே
நா இப்பதாங்க சாப்ட்ட
சாப்ட்டீங்களா என்ன சாப்பாடு
இது கொண்டகடல போட்டு பிரியாணி மாரி பண்ணே
சேரி சேரிங்க
ம் வெள்ள கொண்டக்கடல போட்டு பிரியாணி மாரி செஞ்சேன்னா சாப்ட்டே இப்பதா
அதா நானு சாப்ட்டதா ஒரு குட்டி தூக்கோ போலான்னு இருந்தே
அப்டிங்களா
இன்னைக்கி ஒரு தேவ அதா நா போயிட்டு வந்தோ இல்ல இன்னைக்கி சமைக்கல ம் பக்கத்துல ஒரு தேவ அங் அங்க சாப்பிட்டு வந்தாச்சு
ஓ அப்டிங்களா சேர் சே நா இப்ப சாப்ப ட்டு முடிச்சோடனேதா மாம்புழ இருந்ததே பாத்தே
ம்
சேர்ன்ட்டு பாத்தா மாம்பழோ பழுத்துருந்துச்சு அத போய் கட் பண்ணி சாப்ட்டா சம்ம டேஸ்ட்டாருந்துச்சு மாம்பழோ
ஆமா எங்க வீட்லயு இருக்குங்க மூணு மாம்பளோஇருந்துச்சு கட்போனா உள்ள அப்டியே ஒரு மாரி கருப்பாருந்த மாரி இருந்துச்சு
இல்ல இது எங்க வீட்டுக்கு எய்தாப்ல ஒருத்தவுங்க ஒரு ஆண்டி இருக்காங்க
ம்
அவங்க வீட்ல காக்கிதா பங்கனபலி மாம்பழோ
இது நல்லாருக்கு டேஸ்ட்டு நல்லாருக்கும் போலருக்கு சொல்லுங்க
நா எப்போதுமே ஒரு கடையில போய் வாங்குவே
ம்
அந்த மாம்பழோ எனக்கு என்னமோ அந்த மாம்பழோ டேஸ்ட்டு வேற நா அதுவு பங்கல பள்ளி தா இது வீட்டுல காய்கிற பக்கன பள்ளி ஐயோ செம டேஸ்டப்பா தாங்கல எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு
எங்க மாமியா வீட்லயு ஒரு மாமரோ இருக்கு அதுவு நல்லா காய் வந்து் பாத்தீங்க நல்லா புளிக்கு
ஆ
ஆனா பழோ வந்து நல்லா இனிக்கு அதுதா ஒண்ணு குடுத்தாங்க மூணு குடுத்தாங்க அது கீழே உழுந்ததா என்னன்னு தெரியல அது ஒரே கருப்பா இருந்துச்சு ஆனா மேல மட்டு தோல் கருப்பா இருந்துச்சு சாப் அழகான உள்ள வந்து அ கொ அந்த ஒ கொட்டையிட்டு அதெல்லா கருப்பாருக்கு அப்டியே அதனால்ல அப்டியே வச்சிட்ட இன்னு மூணுருக்கு
அப்டிங்களா எங்க வீட்ல எய்த்தாப்புல்லா வாங்கி குடுத்தாங்க ஐயோ செம்ம டேஸ்டி எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு அந்த மாம்பழோ
அதுக்கு வெள்ள பழலாம் புடிக்காது குட்டியா உள்ள பழோ நல்லா இனிப்பாருக்கு
குட்டியில இது பெருசாருக்கு பங்கன பள்ளியா அது வீட்லேயே காய்க்கிது பாருங்க அதுதா ஆச்சரியமாருக்கு
அப்டியா அ அ
அ செல இதெல்லா வெளிய அந்த மாங்ந்தோப்பு அங்கெல்லா சொல்லுவாங்க பாத்தீங்களா செல ஊர்ல மாம்புழோ ஃபேமஸ் சா ருக்கும் பாருங்க
ஆமா
அந்த ஊர்லதா இந்த மாம்பழோல்லா இருக்கு நா கேள்விப்பட்டுருக்கே எங்க ஊர்லய இருக்கற சம சூப்பராருந்துச்சு அதுல்லாம நேத்தி அம்மா வேற வந்தாங்களா அவுங்களுக்கு எங்க அத்த வந்து மாம்பழோ வாங்கி குடுத்து உட்டுருந்தாங்க
அது‌ கொட்டைய வாங்கி அப்டியே நா அப்டியே எடுத்து வைக்க வேண்டியதுதா வீட்டு ட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு மரமா வளர்ந்துற போது
அப்பிடியா எல்லாமே வளருமா சொல்லுங்க
வளரு லேட்டா மண்ல போந்த வையிங்களே வளரு
அப்புடிங்ளா நா இப்ப சாப்ட்டே இருக்கு ஆ
எங் மலைல பாருங்க பக்கத்து வீட்ல ஒரு மாமரோ இருக்கு அந்த கிளிமூக்கு மாங்கான் சொல்லுவாங்கல்ல
ஆமா
இந்த மாங்காருக்கு அது வந்து எலிலா கடுச்சு கடுச்சு அணில்லா கடுச்சு கடுச்சு போட்டு போட்டு அந்த நாங்க தண்ணி அடிக்கடி உடுவோமா அந்த எடத்துல
ம் சேரி
தானவே அது மரோ வளருது ஒரு கொட்டைலருந்து மரோ வளர்ந்துட்ருக்கு
அப்புடிங்களா ஆனா கிளிமுக்குமாங்கா வந்து புளிக்குன்தான சொல்லுவாங்க
காய் புளிக்கிது ஆனா பழோ வந்து நம்ம ஒட்டுமாங்கா மாரிதா இருக்கு நா இன்னிக்கு சாப்ட்டு பாத்தே ஆ எந்த வித்தியாசமே தெரில ஒட்டுமாங்காவுக்கு அந்த கிளிமூக்கு மாங்காவுக்கு
அப்புடிங்ளா சில பேர் சொல்லுவாங்கல்லங்க கிழிமூக்குமாங்கா வந்து புளிக்கு அ நீலமாங்கா புளிக் கும்பாங்க அத்தா கேட்டே
அல்ல நானு எ பக்கத்து வீட்ல அந்த மரொ இருக்கு
நா
நா வந்து அந்த மாதிரியா அது இன்னு வெச்சிருக்கே இப்பதா துளுத்து வருது அது வெயிலுக்கு சரியாவு வெயிலுக்கு சரியாவு களம்ப மாட்டிங்குது
ஆமா எங்க வீட்ல நா ஒட்டுமாங்கா வெச்சிருக்கே அதுவு களம்ப மாட்டிங்குது இந்த இந்த சொன்னீங்க பத்தீங்ளா இந்த பங்கனபள்ளிய வந்து கொண்டு போய் நா சாய்ந்தரமா போய் கொள்ளைல அந்த மாமரத்துக்கு பக்கதுலயே மொளைக்க வெச்சறே
அது நல்லா தண்ணி ஓட்ற எடமா பாத்து வைங்க
அ அ அப்டியா இல்ல நாங்க இப் இப்பதா வீடு கட்டிட்ருக்கோமா இப்பதா ஒரு ஒரு செடியா தண்ணி ஊத்தவே நேரோ கரெக்ட்டா இருக்க மாட்டிக்கிது
ஆமா அந்த சிமெண்டலா போட்டு கொஞ்சோ இதாதா இருக்கோ
ம் ஆமா அதா கஷ்டமா இருக்கா சேரி நம்ம சாய்ந்தரோ போய் தண்ணி உள்ளான்ட்டு உக்காந்துருக்க இப்ப அந்த மாம்பழோ சாப்ட்டோன ரொம்ப புடிச்சு போச்சு
இப்ப வந்து நட்டு வைங்க முளைக்கு அது
ஆ எங்க அம்மா வீட்லயு மாங்கா மாமரோ இருக்கு
ஓ என்ன என்ன வக அது
அது என்ன வகனா ஆனா எங்குளுக்கு எங்க அம்மாக்கு தெரியாது எங்குளுக்கு தெரியாது எப்டி இருக்குனா அது ஒ வா காய் நல்லா சத காயா இருக்கு கொட்ட சின்ன கொட்டயாதா இருக்கு
ஆ
ஆனா பழோ பாத்தீங்கனா வெச்சீங்க உள்ள வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கோ
எப்டி நார் நாரா இருக்குமா இல்ல நல்லாருக்குமா பாக்க இ
நா நாராவே நாராவே இருக்காது அது அப்டியே வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கு அந்த பழத்த பாத்தீங்னாலே ஆரஞ்சு கலரா இருக்கு
ம் இந்த வருஷோ எங்க பாத்தாலு நறைய மாங்கா எங்க பாத்தாலு நறைய மாங்கா தொங்குது மரத்துலலா
ஆமா இந்த வருஷோ நறைய காய்ப்பு
இப்ப வெல மட்டு எங்க குறையுது அதே வெலைக்குதா விக்குறாங்க
அப்டிங்ளா இங்க எங்கத் த எவ்வளோக்கித வாங்குனாங்கன் தெரில காசு குடுத் இது ஆனா வாங்னோ
ரொம்ப பக்கத்துலனா கொஞ்சோ போயி பிறகு வாங்கிக்கலா
ஆ அய்யோ சூப்பரா இருந்ச்சுங்க அந்த மாம்பழோல்லா அது அதா அந்த பங்கனப்பள்ளி ஆ அ இப்ப நம்ம கடைல வாங்கறதுக்கு இதுக்கு நல்ல வித்தியாசோ தெரிஞ்சு பாருங்க
அட கடைல எல்லா எங்கங்க என்னமோ கல்லு போட்டு பழுக்க வெப்பாங்கல்ல என்னமோ சொல்லுவாங்கல்ல
ஆமா அதா நல்லா எனக்கு தெரிஞ்ச்சு அந்த பங்கனபள்ளியு ஒரு டேஸ்ட்டாதா இனிப்பாதா இரு க்கு ஆனா இந்த பங்கன பள்ளி செம்ம சூப்பரா இருக்குப்பா அய்யய்யோ ஈ இந்த மாரி சாப்ட்டதே இல்ல
இது இயற்கையாவே வளர்றது மரத்திலயே கா பழுக்கறதுனால கொஞ்சோ உங்களுக்கு இனிப்பா இருக்கு எந்த ரசாயன ஒரமு போடாம இருக்கல்ல அதுனாலயா இருக்கு
அய்யோ எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு இந்த மாம்பழோ இன்னு வெச்சிருக்கு ஒரு நாலு மாம்பழோ இருக்கு ம் அதா என் பொண்ணு ஸ்கூல்ல வுட்டு வந்தொன்ன அவளுக்கு ஒண்ணு கட் பண்ணி குடுக்கணு
இந்த ஒத்துக்க மாடுக வெயில் நேரத்துல வேற பயமா இருக்கு சாப்பிடவே
ஆமா நா வேற பிள்ளைக்கு பால் குடுக்குற நா வேற சாப்ட்டுபுட்ட
யோ சூடு கொஞ்சோ பாத்துக்ங்க
அதா ஆ அப்டியா
ஆமா
நா டெய்லிக்கு புள்ளய குளிப்பாட்டி விட்டுருவ
ஆமாங்க அதுதாங்க நல்லது எண்ணெ தேச்செல்லா குளிப்பாட்டுவீங்ளா
ஆ கரெக்டா வாரம் புதங்கிழம அன்னைக்கு எண்ணெய தேச்சு குளிப்பாட்டிட்டு ம் எங்க அக்காங்க வந்து தம்பிக்கு ஜாதிக்கா மாசிக்கா பெருங்காயோ இதெல்லாமே ரெடி பண்ணி குடுத்தாங்க அது வந்து வார வாரோ புதங்கிழம புதன்கிழம அவனுக்கு குடுத்துருவாங்க எழப்ப மருந்துன்னு சொல்லுவாங்கல்ல
ஆம் ஆமாமா அ
போனா அந்த மாரி அரச்சு அந்த புள்ளைக்கு குடுத்துருவே
தம்பி குடிச்சிருவாங்ளா
அது எங்க சின்ன புள்ளைங்கதான குடிக்கறப்போ டப்புன் எடுத்து வாய்ல வெச்சிர வேண்டிதா குடிச்ச ஒன்ன
மெளகு பூண்டெல்லா பயன்படுத்துப்பீங்ளா ஆமா
நா என்ன பண்ணுவேன் மெளகு பூண்டு மெளகு அத அரைக்கவே முடியாது கை நம்ம கை தெஞ்சு போய்டு
நம்ம சின்னதா இருக்கு இல்ல நம்ம வந்து அது ரெண்டு ரெண்டு எல இருந்தாலே போது அது சும்மா நம்ம புள்ளைக்கு சளி கிழி புடிக்காம இருக்கறதுக்குதா அது
ஆ அப்டிங்ளா நா அந்த மாரி நானு வார வாரோ குடுத்து ஊத்திருவேன் நல்லெண்ண தேச்சு குளிப்பாட்டி விட்டுருவ புள்ளைக்கு
போங்க அதுதா நல்லதுங்க வெயிலுக்கு வந்து புள்ளை யாலு சொல்ல முடியாது புள்ளைங்க
ஆமா
நம்ம இப்ப செரிமானோ கொஞ்சோ நல்லா இருக்கு அதுனாலதா
ஆனா பயமா வேற இருக்கு குளிப்பாட்டுறப்ப டெய்லியு காதுகுள்ள தண்ணி போயிடுமோனு வேற பயமா இருக்கு பாத்து பாத்து குளிப்பாட்டிட்டு இருக்க அவன
அந்த தலைக்கு தொப்பி மாரில்லா போடுவாங்கல்ல அதெல்லா பயன்படுத்த மாட்டீங்க
எ ரொம்ப சின்ன புள்ளயா இருக்காங்க மூணு மாசந்தா ஆவுது
உப்மா
ஆ என்னத்த அப்படி செய்யறது
ஒரு அழு புடிச்சுக்கிட்டு பொறுமைய ஊத்தணு
ஆமா தலைக்கு ஊத்துறப்ப எங்க அத்த புடிச்சுப்பாங்க உங்கள பாத்துட்டு தா ஊத்துவோ
ம் வெயிலுக்கு அதது நல்லது
ஏ மா இது பலாப்பழோ அண்ணாசி சாப்புல்லாமா
உ யாராவது வயசானவங்கல்ட்ட கேட்டு பாத்தா தெரியு என்னம் ஏ சு பலாப்பழம் சாப்பிட கூடாது புள்ளைக்கு மாந்தம் வந்துரு சொ சொல்வாங்க மாம்பழமே சாப்ட மாட்டாங்க செல பேரு
ஆமா நா சாப்ட்டுட்டனே என்னு பண்ல
பழகிட்னா பிரச்சன இல்லங்க புள்ளைக்கு ஒத்துகிட்டா நமக்கு என்ன என்ன பொருளுனாலு சாப்ட்டுக்லா
ஆமா சீசன் டைமா வேற இருக்கா நம்ம வாய கட்டுப்படுத் சேர முடிய மாட்டேங்கிது
அதா ஆனா பலா தா சாப்பிடுவ ஏன்னா அது வாடையை ரொம்ப அதிகமா இருக்கும்ல பிள்ளைக்கு மாந்த வந்துரு
ஆமா ஆமா ஆமா வாமிட் பண்ணுவானா
இல்லங்க மோஷன் போறப்ப வந்து லூஸ் மோஷன் போறோனு நெனைக்கிறே
அப்டிங்களா அ அ
செலப்புள்ளைங்க வாமிட்டு எடுப்பாங்க ஆனா இத கேள்விப்பட்டிருக்கே நம்ம நாங்கல்லா அப்டி செஞ்சது இல்ல
ம் செரி செரி நீங்க என்ன சாப்பாடு குடுத்து விட்டீங்க புள்ளைங்களுக்கு இன்னைக்கு
பசங்கோ தயிர் சாதோ செஞ்சே
ஆ சரி
பெரிய பையனுக்கு வந்து தயிர் சாதமு உருளகெழங்கு வறுத்து குடுத்து அனுப்பிட்டே அப் எ சின்ன பைய காளிஃபிளவர் கேட்டுட்டு இருந்தா சரி அவனுக்கு தனியா காளிஃபிளவர் வந்து ஃப்ரை பண்ணி அவங்க தனியா கொடுத்துருக்கே இன்னிக்கி
ஒரு புள்ளைக்கு பிடிச்சது ஒரு பிள்ளைக்கு புடிக்காதா
அது என்னமொ தெரல பெரிய பைய காலிஃப்ளவர் அந்த வாடையே பிடிக்க மாட்டேங்குது நானு முன்னாடி அ பிரியாணி மாரி செஞ்சி குடுத்துருக்கே வெஜிடபிள் சாதத்துல அப்பயே உனக்கு அந்த வாட புடிக்கலன் சொன்னா
அப்படியா சில பிள்ளைங்கு புடிக்காது எனக்கே பாருங்க காளிஃபிளவர் புடிக்காது
அப்டிங்களா ஆனா புடிக்காதுன் அப்டியே வுட்ற கூடாதுல்ல
நா காலிப்ஃபிளவர் செய்ய புடிக்காது ஆனா மஷ்ரூம் சாப்புடுவே
ம்
ம் காலிஃபிளவர் மட்டு எனக்கு புடிக்காது அது யானே தெரல அப்பிலந்தே எனக்கு அத புடிக்காது
இது எ பையனு இப்பதா புதுசா சொல்றா முன்னாடில்லா கொடுத்த சாப்டுவா அந்த சிகிஸ்டி ஃபை மாரி போட்டு குடுப்பாங்க எங்க அம்ம எல்லா போட்டு கொடுப்பாங்க பையனுக்கு அப்பெல்லா சாப்
சரி ஆ
இப்ப இவனோ புடிக்கலுங்கிறா
அப்டிங்களா செல பேருக்கு போ பொறுத்து இருக்குல்ல
ஆமா உங்க புள்ளைங்க சாப்புடுமா
ஏ பொண்ணு அதெல்லா சாப்பிடாது அதுக்கு வந்து சிக்கன் சிக்ஸ்டி பைவ் இருந்தா சாப்பிடு
ஆ எல்லாமே இப்ப சைவத்துட அசைவ தானே விரும்புறாங்க ரொம்ப
ஆமா ம் நேரிங்க நாளைக்கு என்ன சாப்பாடு செய்ய போறீங்க
நாளைக்கு என்னன்னு தெர்லங்க ஆனா வீட்டுல பச்சப்பயிரு இருக்கு பச்ச பயிர் போட்டு அதா பிரியாணி மாரி செஞ்சு குடுக்கலானு பாக்குறே
பச்ச பயிர ஊற வச்சருவீங்களா
ஆமாங்க நைட்டே ஊற வச்சிருவே நைட்டே ஊ நைட்டே ஊரச்சிட்டு காலையில வந்து அ அப்ப இப்ப அதுஸ் ஸ்நாக்ஸ் மாரி செஞ்சு குடுக்குன்னா சும்மா அவிச்சு குடுக்கலா
செரி
நம்ப இது வந்து ஆயீ குக்கர்ல குக்கர்லன்னா வை போறோ அதனால வெங்காயோ தக்காளிளா எப்பயு போற மாரி போட்டு மிளகாத்தூள் மிளகாத்தூள் கரமசாலா போட்டு
ஆ செரி
பச்ச பயிறு போட்டு ஆ நம்ம தம் போட்டா நல்லாருக்கு
அப்டியா நானு செஞ்சு பாக்குறே நீங்க சொன்ன மாரி
ஆமா கறி க க சிக்கன் மட்டன் பதில இந்த இது யூஸ் பயன்படுத்திக்க வே
சேரிங்க செரி நாளைக்கு கண்டிப்பா நா செய்றேங்க
ஆமா பசங்களுக்கு ஒடம்பு நல்லத்தான பச்ச பயிரு
ஆமா ஆமா பேசிட்டே இருந்தது நேர போய்டுச்சு நல்லா ம் சரிங்க வீட்டெல்லா கூப்டுங்க
ஆ கண்டிப்பாங்க நேரோ கெடைக்குபோது கூப்பறே
கண்டிப்பாங்க நன்றிங்க
நீங்களு வந்து எனக்கு கால் பண்ணுங்க
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ம் நன்றிங்க
சேரிங்க வெய்க்கவா